ஹலோ ஏய்
வணக்கம்கா நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானும் நல்லா இருக்கேன்கா சமையலுன்க்கா இன்னைக்கி வீட்ல யல்லாரும் நல்லா இருக்காங்ளா
ஆ நல்லா இருக்காங்க இது சாம்பார் இது சாம்பார் ரசம் அவ்ளோதான் உங்க வீட்ல இல்ல மத்யானமே நானு சாம்பார் ரசம் பஸ் டே இப்ப பொரியல் எதனா பண்றதா இருந்தா பண்ணலா முட்ட இருக்ல முட்ட பொரியல் எதனா பண்ணிக்லா அவ்ளோதான்
செரிக்கா செரிக்கா இப்போ வந்து
ஆமா நைட்டுக்கூ இதேதா
நா வந்து காலைல வந்து பழைய சாதம் சாப்ட்டோ மதியத்து வந்து கத்திரிக்கா சாம்பார் பீட்ரூட் பொரியல்லு ரசோ அது லாந்தா தயிரு அப்பறோ வந்து சாய்ந்தரத்துக்கு இப்ப வந்து கால்ல செடியில பரிச்சாரு கத்திரிக்கா அது வந்து இன்னைக்கு அவருக்கு கடையல்னா ரொம்ப புடிக்கும்னு சொல்லிட்டு கடஞ்சு வெக்க சொன்னார் மீதி க கத்திரக்காயு
அப்டியா கடையல் நீங்க எப்படி கடை வீங்க
கடையரது வந்து ஈஸிதாக்கா ஃர்ஸ்ட்ட் வந்து ஆ கத்திரிக்கா கத்திரிக்காய வந்து சின்ன சின்னத கட் பண்ணிக்கணும் ஆ அதுக்கு முன்னாடி என்ன உத் தி கடுகு போட்டு கொஞ்சோ வெ அதையு போட்டுக்கணு அதுக்கப்பறோ வந்து கத்திரிக்காயை வந்து சின் சின்வங்வேகந்த யூஸ் பண்ணும் அதுக்கு மோஸ்ட்லே கொஞ்சோ டேஸ்ட்ட இருக்கூ சின்ன வெங்காய யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து புளி புளி வந்து ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு அது அஹ ஊற வச்சுட்டு கத்திரிக்காயை வந்து சின்ன சின்னதாக பொடிசு பொடிசாக அறு நறுக்கிக்கணும் ரொம்ப பெருசா இருக்கும் கூடாது ஏன்னா அது கடைஞ்சு வெந்து வரணும்ல அதுக்கு
ஆமா ஆமா ஆம்
க்க வந்து சின்ன ச சின்னத கட் பண்ணிக்கும்துக்கு முன்னாடி சின்ன யம் முழுசா புத்தகம் போடலாம் அப்படின்னு சொன்னா ரெண்டு பச்சை மிளகா உங்களுக்கு கார தல்லாம் ப பச்சை மிளகா போடுந்தால் பச்சை மளக போடலாம் இல்ல வர மிளகா போடுற இருந்தால் வர மிளகா போமா
ஆஹ்
ச ஃபஸ்ட்டு எண்ணெய் ற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு ரெண்டு கா நினு வர மொளகு ப பச்ச மொளகா அத போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்பறம் வந்து தட் அஹ் சின்னவெங்காய வந்து எண்ணெயிலயே வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்பற வந்து பெரிய ஓ தக்காளி புளிப்புக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு ரொம்ப புளிப்பா வேணுனா தக்காளி கூடவு போட்டுக்க நா மூணு தக்காளி போட்ருக்கே ஆஹ் சின்ன சின்னதா கட் பண்ணியும் போட்லா பெருசு பெருசாவு போட்லா ஏன்னா அதுல வெந்து குக்கர்ல ஒரு மூணு விசில் வுட்ற மாரி இல்ல அது அப்படியும் செய்யலா இல்ல வந் வட சட்டியில வந்து செய்யலா இப்ப நா கு குக்கர்ல தா வச்சு செய்ய போறே ஏன்னா கட சீக்கிர டைம் ஆய்டுச்சா அதனால உம் வந்து தக்காளி ந எண்ணெய்யிலயே வதங்கி வந்ததுக்கு அப்புற வந்து கத்திரிகாய கொஞ்சொ ஒன்னு ரெண்ட வதக்கி விட்டுட்டு அதுவு எண்ணெயிலயே வதக்கி விடணு வதக்கி விட்டுட்டு தேவையான நல்லா உப்பு போட்டு ப்பூ சாம்பார் தூள் ருந்தா சாம்பார் தூள் போட்லா வீட்ல அரைக்கிற மிளகாப்பொடி இருக் ப்ளைன் அந்த தூள் போட்டுட்டு கொஞ்சோன்னு உப்பு போட்டுட்டு மூடி வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எறக்கிறணோ எறக்கி வந்தது ப்புறம் வந்து உ அந்த அதுல வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி ஆஹ் போட்டு அந்த நல்ல கத்திரிக்க வந்து வெந்து கொழஞ்சு வந்துரு அதுக்கப்பற எந்துரு உப்பு புளி சுடுதண்ணி உத்தி அதுக்கப்புறம் நல்லா கொதிவிட்டு நல்லா தண்ணி கொதிஞ்சு சுண்ட ந அப்படியே இறக்கிறது
ஓ அப்படியா சேரி சேரி சேரி
ஆஹ் அவ்வளவுதான்கா நல்லா இருக்கும் கத்திரிக்காய் பிடிக்காதங்க கூட சாப்பிட்டுக்குவாங்க
சேரி சேரி எங்க வீட்டுக்காரர்களுக்கு கத்தரிக்காண்ணெ பிடிக்காது
புடிக்காதா இது மாதிரி செஞ்சு கொடுங்க சாப்பிடுவாங்க நல்லா கடைஞ்சு எண்ணெய் திரிஞ்சு வரணும் அது கொஞ்சம் ஊத்தோடி ஹம் போதுங்கற அளவுக்கு சாப்பிடுவாங்க ஏன்னா கொஞ்ச ஊத்தாலே அந்த எண்ணெய் தெரிஞ்சு வரும் வாவ் டேஸ்ட்டவும் இருக்கும் க்க சாப்பாடல சுடு சாப்பாடல போட்டு அப்படியே பெசஞ்சி சாப்பட்டு நல்லா இருக்கும்
உஹம் உம்
நீங்க ஏதாவது புது டிஷ்சு தான் சொல்லுவீங்கன்னு நானும் கொஞ்சம் அரக்குறைத்தான்
அப்படியா இல்ல இல்ல என்ன வேணும்னு கேளுங்க அஹ் இது சொரக்கா சொரக்காவோட சொருக் சொருக் சும்மா வெர் கடல கூட்டு மாதிரி சொல்லவா
ஆஹ் சொல்லுங்க அது செஞ்சது இல்லைங்க சொல்லுங்க
ரொம்ப சுலபமா பண்றது தான் இது சொரக்க ல்ல அதுல வந்து அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணி இது நறுக்கி வச்சுக்கலாம் இப்ப வந்து ஒரு ஆஹ் கடா இல்ன்னா பாத்திரம் எதெல்லாம் எடுத்துக்கோங்க என்ன ஊத்திட்டு கடுகு உளுத்தம் பருப்பு அப்புறம் பொரிஞ்சோனே ஜீரகம் கருவேப்பில ரெண்டு காஞ்ஜ மொளகா இதெல்லாம் போட்டு நல்லா வரும் ஆஹ் வதக்கின பிறகு இது வெங்காயம் ஒரு சின்ன சின்ன வெங்காயம் போட்டு நல்லா டேஸ்டா இருக்கும் இல்ன்னா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டு ட்டு நல்லா வதக்கிட்டு அதுல தக்காளி போடுனும் தக்காளி போட் ட்டு வதக்கிட்னும் வதக்கிட்ட பெறகு நம்ப இது கொண்ணி கட் நறுக்கி வச்சிருக்க க்கிற சொரக்கா இருக்குல்ல சொரக்காவ எடுத்து அதுல போட்டு அதையு வதக்கணும் வதக்கிட்டு சாம்பார் மசா சலா இருக்குல்ல அந்த சாம்பார் மச சாலா நீங்க தனியா ரெடி தயாரா வச்சிருக்கீங்கன்னா சாம்பார் மசாலா அப்படி இல்ன்னா ஆஹ் மெளகா மசாலா அரைஸ்பூனு அப்புறம் மல்லி மச சலாம்
உம்
அற ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு
உம் அது நல்லா கொஞ்ச நேர வேகணு அந்த சொரக்காயும் இதெல்லா வெந்துருல்லிங்களா வெந்துரு வெந்துரு நல்லா வெந்துரு உப்பு கொஞ்ச போட்டுக்கோங்க
போட்டு நல்லா வெந்த பிறகு இப்ப வேர்க்கடல இருக்குல வேர்க்கடல வந்து இன்னொரு பா பாத்திரத்துல நல்லா ஆஹ் வறுக்கணும் வறுத்துட்டு அது நல்லா இது தோல் சீவி தோல் வந்து நீக்கின பிறகு ஒரு மிக்சி ஜார் இருக்குல்ல அத எடுத்து வேர்க்கடல ஒரு எத்தனை பூண்டு ஒரு மூணு பூண்டு அப்புற ஒரு மொல ஒரு வர மொளக அந்த காஞ்ச மொளகா காரம் வேணும்னா ரெண்டு மொளகா போட்டுக்கோங்க காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கணும்னா ஒரு மொளகா போட்டு நல்லா மிக்சில அரைச்சினு பவுடர் பண்ணிக்கணு அது இப்ப வந்து இது வெந்துட்டு இருக்கும் பாருங்க சொரக்க நல்லா வெந்த பிறகு கொஞ்ச நல்லா கொஞ்ச ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது ரொம்ப திக்காவு இருக்கக்கூடாது ஒரு ஓரளவுக்கு தண்ணியா இருக்கணு நல்லா வெந்த பிறகு இந்த மசாலா இந்த அரைச்சு வச்ச
வேர்க்கடலைக்குல அத தூக்கி அதுல போட்டு கிளரிட்டு கொத்தமல்லி தூவிட்டு எறக்கிணும் அவ்வளோதான்
ட்டு மாதிரி நான் நல்லா சாப்பறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்
இதுல வந்து வெண்டைக்காய் வச்சு பண்ணுவேன் நீங்க சொல்றதுல
உம்
வெண்டங்கா இருக்கலங்
வெண்டைக்காயா
ஆஹ
ஆஹ்
வெண்டகாய பொடி மாசு நீங்க சொல்ற மாதிரி நான் வெண்டகா பொடி மாசு பண்ணுவேன் நல்லா இருக்கும்
அப்படியா ஓஓ சரி சரி சரி
வெண்டைக்காய வச்சு வெண்டைகாய்ஹ் அஹ் சின்ன சின்னதா கட் பண்ணி அதுல வந்து எண்ணெயில நல்லா ஃபர்ஸ்ட்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துருவணும் அஹ் ஃபிரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து அஹம் எண்ணெஊத்தி உம் எண்ணெய் ஊத்தி அதுக்கப்புறம் வந்து இந்த பொடிமாஸ் க்கு தேவையான அளவு எண்ணெ ஊத்தி இதெல்லாம் போ போடக்க கூடாது வேனாதக்காளி எதுமே போடக்கூடாது ஆஹ் சின்ன வெங்காயம் எதுவுமே போடக்கூடாது ஃபஸ்ட் வந்து எண்ணெய் ஊத்தி கட கருவுப்பில் போட்டு அந்த வெண்டைக்காய பொரிச்சது இருக்குல பஸ்ட் எண்ணெய்யில நல்ல பொறிச்சு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துடுணும் பண்ணி எடுத்து நல்ல பொரிஞ்சு வரும் போது என்ன பண்ணும்னா அந்த ஆஹ் வெண்டைக்காய எடுத்து அந்த இது இருக்கிள்ளைங்க்காங் கடலை பருப்பு வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து
ஆஹ்
வேறு
சரி சொல்லுங்க கேக்குதா
என்னக்கா வெண்டக்காய வந்து அந்த பொரிச்சதோட சேத்தி
உம்
ஹலோ
ஆ சொல்லுங்க
பொறிச்சதோட சேத்தி அந்தக் கடலப்பருப்பு மஞ்சத்தூளு மல்லித்தூளு வரமிளகா தூளு இதெல்லாமே போட்டு அந்த ஃப்ரையோட பண்ணி கொஞ்ஜோ எண்ணெயிலயே வேக வச்சு மூடிவிட்டு வதைக் வதைக்கி வேக வச்சு எடுத்துருணும் அப்புறோ வதக்கி விட்டு எடுத்தோனே கொஞ்சனு உப்பு போட்டு கொத்தமல்லி தொழுவி போட்டு இறக்கிட்டோம்னா சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் பொரியலுக்கும் நல்லா இருக்கும் அழுகுறாங்களாட்டோ தெரிது பா ப்ப
ஆ பாப்பா அழுதுட்டு இருக்கா
சரி்ங்கா உங்களோட ரொம்ப நேரம் பேசுன மாரி ஆயிருச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு புதுசா டிஸ் சொல்லிக் கொடுத் இருக்கீங்க
ஆமா ஆமா
ஆமா ஆமா ரொம்ப நன்றிங்கா நீங்க ஒன்னு சொல்லிக் குடுத்தீங்க நல்லா இருக்கு ரொம்ப நன்றி்ங்கா சொல்றேன் உம் எப்டி இருந்தாலும் கமண்ட் சொல்லுங்க எப்டி இருக்குன்னு
ஆமா சேரி சேரி ஆஹ சேரி சேரி சேரி நீங்களும் உங்குளுக்கு நறையா வேல இருக்கும் போய் சாப்டுங்க சேரி சேரி வா